ஹலோ
ம் ஹலோ
என்ன ப்ரோ பண்றீங்க
சும்மாதா ப்ரோ நீங்க
நா தூங்கிட்ட ப்ரோ தூங்கி இப்ப தா எழுந்த
செரி செரி செரி
ம்
எல்லாரு விட்ற ஏங்க தூங்கோ விட்றாங்ளா வீட்ல
வீட்ல ஆள் இல்லல்ல ப்ரோ
ஓகே ஓகே அதனால தா இல்லனா அஞ்ச் ஆறு மணிக்கு மேல துங்கனா அடிச்சி வுட்ரு
ம்
ஆமா
உங்க ஆறு மணிக்கு மேல வீட்ல தூங்க கூடாது சொல்லுவாங்க
ஆமா ஆமா அதா
ஆமா
சொல்லு ப்ரோ வேற என்ன டீ காபி எல்லா குடி அ முடிஞ்ச்சா
ஆ ஹா அதுனெல்லா குடிக்க மாட்ட ப்ரோ நானது
செர் செரி
நீங்க குட்ச்சிட்டு வந்த மாரிச்சா
இ இப்பதா இப்பல்லா இதுக்கு மேல்லா குடிக்கனு அப்படே குளிச்சிட்டு பேஸ்லா ஒன்னு பிர்பளம் இல்ல இது இப்ப நீங்க வெளிய எல்லா போனா என்ன பண்ணுவீங்க பசங்களோட போறோனா என்ன
ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெண்ட்ஸ் கூட போனா ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாதா சாப்டுவே ப்ரோ நானு
புரியில
ஃப்ரெண்ட் கூட போனா டீ குடிப்ப
ஒகே செர் செரி அது அது ஏ வீட்ல போ குடிக்கிறது இல்ல
வீட்ல் குஅச்சா அதே பழக்க ஆயிடு ப்ரோ
ஓ இது எப்பியாவது ஒரு டைம் நம்ம போறப்போ குடிச்ச அது ஒன்னு ஆகா ஓகே ஒகே போய் இப்ப டீ குடிக்கலனா என்ன போ அ மார்னிங் அ க என்ன சாப்டுவீங்கப்போ டேரைக்டா டிப்பன் தானா
ஆமா நா சாப்புறது கொஞ்சோ லேட் ஆய்டு ப்ரோ நா ஒரு பத்து மணிதா சாப்டுவே
ஆ ஓகே ஓகே
ஆமா அ எப்டி சொல்றதுனா கால்ல வந்து நல்லா வயிர் ஃபுல்லா தண்ணி குடிச்சிட்டு பாத்ரூம் போய்டுவே
ச்செ ச்செரி
பாத்ரூம் போய்ட்டு இந்த ந்யூஸ் பாப்ப கொஞ்ச நேரு
ஓகே
அதுக்கப்றோ சாப்பாட் ரெடியான சாப்ட்ரே
என்ன என்ன ந்யூஸ் பாப்பீங்க பொலிட்டிக்கல் எக்னாமிக் ந்யூஸா இல்ல என்ன நடக்கு நாட்டு நடப்பா இல்ல மூவிங் ந்யூஸா நாங்கல்லா வந்து அ ஆமா நாம்ம நா நல்லா வந்து அஹா இல்லல்ல ஆ நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ வல்லா வந்து ஒர் ந்யூஸ் ட்டர் வச்சா வந்து ஒரு ஒருத்த வந்துவ் என்னென்ன படா அடுத்து வருதுன்றது அத பத்தி எல்லாமே ஒரு போடுவா அத் பேர் என்னவோட் டென்ட்டு கொட்டயோ சம்த்திங் என்னவோ நெனிக்கிற எல்லா படோ என்னா ஹஜ்ன்ன வருதுன்றது டய்லர் பத்தி அ புதுசா யாரு என்னப் பட வருதுன்றதல்லா சொல்லுவாங்க சோ அதுக்காக பாப்போ அதுல ஆமா சேனல் இல்ல ஒரு அத் பேர் என்ன ந்யூஸ் சேனல்லு அ பேர் வந்து டென் ட்டு கொட்றனா என்னமோ ஷோ டெண்ட்டு கொட்டாய் அது ஒர்த்த நல்லா சொல்லுவா பட் அதல்ல பாத்தே அதுக்கப்புமா அப்பா நம்ம பாக்கற்தே இல்லல இப்ப எல்லாமே ட்ரெய்லு முன்னல்லா ட்ரெய்லர் இல்ல நம்ம இப்போ பாப் எப்டி பாப்போனா மா டிபில வந்து மார்னிங்ல வந்து ஒரு அஞ்சியா ஆ அந்தம்மு அ டய்த்துல வந்து ஒரு ஸு ஒரு சேனல்ல போட்டுட்டே இருப்பாங்க ரெகுலார் ரா வந்து எல்லா லைன்னா ஒரு பத்தும் பா இருவது மு ந்யூ மூவிஸ் சின் சின்ன மூவிஸே இருக்கு அதோட ட்ரெய்லர் அதெல்லாப் போட்டுட்டே இருப்பாங்க இப்பல்லா நம் எல்லாமே மொபைல்ல பாத்துரோல எது வந்தால் நமக்கு மொபைல் குடுத்தக் வந்து மொபைல்ல டைரெக்டாவ் பாத்துரோ முன்னல்லா வந்து ஆ எப்பட் சொல்றது பொ ஒரு பெரி பெரிப்ப தளபதியோட படா வந்தா நம்ம ஒக்காந்து த ட்ரெய்லர் பாக்கறோ இதெல்லாமே இப்பதா ட்ரெய்லர்ன்றது வந்தது கூட ஒரு நம்ம ஒரு எப்டி டு்வல்த் டூ தௌசண்ட் டென்னுக் அப்புறமா தா ரொம்ப பா இதாச்சி அதுக்குன்னு ட்ரெய்லர்க்கு ஒரு ஃப்ரேம் கெடச்சது அதுவரிக்கி அதுக் முன்னாடி எல்லா டைரக்டா பட எருக்குரன்னா படுத்தா டைரக்ட்டா தேட்டர் பக்க வர்க்கு அத பத்தி என்னமே தெரியாது நம்ளுக்
ம்ம் ஆமா
அதுக் முன்னாடி எல்லா வந்த நம் சொன்ன போனா சந்திரமுகி அவ்ங்கல்லா பாத்துரவுக்குள்ள அதுக்கு து பெரி பெரிய இந்த கில்லி அதுக்கல்லா தும்மு ட்ரெய்லர் இல்லா ஓகே வா ட்ரெய்லர் ருந்தது வந்தி ப்போ ரீசண்டா ஒரு பத்து வர்ஸத்துக்கப் முன்னாடி ஒர் பெரிய பெரிய படத்துக்கு அப்பு தா வந்தது ட்ரய்யாட்ரு ட்ரய்லரு இல ப்ரோமோ ஜ்ஜரு எல்லா இப்ப தா
எனவே அப்பைய இன் இந்த சந்திரமுகிங் படத்துல சின்ன வய்சு பயம் ப்ரோ அதுஒ பெரிய பேய் படோ நென்ச்சுர் விஸ்ப்பே
நா அதுக்குல்லா தேட்டரு போய் பாத்தோ அப்டின்னா பாத்துக்கோங்க அப்டி நா தேட்ருக் போனதே அந்த சின்ன வய்சுல போன படோன்னா இந்தக் அ தா சந்திரமுகி அப்புற்மா கா கடசி படோன்னா ஃபேமிலியோடப் போனது அ ஒரு சின்ன வய்சு த்துலன்னா இந்த சிறுத்த உ கார்த்தி இது வந்ச்சுல்ல ஆ அந்த படோ அ அந்த படோ அதுக்கப்பறமா வந்து ஃபேமிலியோட ரொம்ப கம்மி ஆ போயிருக்கே ஒன்னு ரெண்டு இப்ப ரீசன்டா லாஸ்ட்டு ஒன் இயர் டூ யெர்ஸ் முன்னடி போயிருந்தன் பட் நடு அதுக்கப்புறமா நம்ம சின்ன வயசு சொல்ற அந்த டயத்லபோனத் இது மாரி போல நீங்கல்லா கடை தொட்டருக்கல்லா போய் பாத்த படொஎது ஞாப இருக்கா ஃபேமிலியோட போய் பாத்த அது அதுதா யோசிச்சி சொல்லுன்னெ ஆம்மா அதா லாஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டின் இயர்ஸ்க் முன்னாடி போயிர்ந்தால்லு ஒக்கே கே ஓக்கே அது இப்போ வந்தது நா சொல்றது இன்னு ஒரு ஒரு பத்து வர்ஷத்துக்கு முன்னாடி எதாவ் பொயிருப்பீங்கல்ல அது எதோ ஞாப்படுத்தி சொல்லுங்கன்ற எப்டியோ அந்த டைத்ல ஸ்கூல்லு ஆம்மா
ப்ரோ அப்போ ரொம்ப சின்ன பைய ப்ரோ நானு
அத்தா ஞாபடுத் அது நல்லாருக்குல்ல ஞாபடி பாக்க என்ன
போல ப்ரோ நா பட்துக்கலா
ச்சே சேர் போயிருப்பீங்கஅது ஞபகொ இல்ல இல்லியா
ம் நா அந் ரொ அது சின்ன வய்சுல போன்துல்ல
ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பசங்களோட இது போனப் பசங்களோட போய் போய் படம் என்ன ஃப்ரென்சோட
ராஜ் ரெண்டு மூணு ஃப்ரண்ஸோட போய் பாத்துருக்க அதிகமான ஃப்ரண்ஸோட போய் பாத்தது வந்து
ப இல்ல அதிகமா இல்ல நா அது ஆ நா அதுவா அது சொல்லல ஆ ஃப்ரெண்ஸோட ஃபஸ்டு போ ப படம் பாத்துருப்பீங்கில்ல ஒரு படொ ஸ்டாட்டிங்ல அந்த படொ அந்த படொ ஞபாருக்கா நா போய் பாத்த ரெமோ இந்த சிவோகார்த்திகேய்ன்னோட படொ அது
ஆ நல்லாருக்கூ அது ப்ரோ
ஆ நீங்க நீங்க போய் பாத்தது ஞாபருக்கா
ஐயயோ ஆனா போயிக்கர ப்ரோ நா ஒரு அஞ்சே பேரு மட்டு போயிடுவோ நூவி பேரு
மறந்துட்டே ப்ரோ நானு நீங்க நீங்க ரெமோ போயிருக்லா ஆ ஆனா நா சொல்ற பாரு ப்ரோ ஒரு பதினஞ்சுபேரு ஹலோ பதினஞ்சிபேருமே ஒரே பதினஞ்சு பேருமே ஒரே மாரி போன்து லியோ ப்ரோ
லியோ நாங்க வந்து காலேஜ்ல இருக்கப்போ ஆ ஏதோ ஒரு என்னா சொல்றது அன் அன்னைக்கு லீவ் நெனைக்கிறே ஐ மின் ஒரு நாலு நாள் லீவு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னு காலேஜ்ஜு ஹாஸ்டல்ல இருந்துரூ வீட்டுக் போல
ம்
சோ நாங்க வந்து ஒரு கேம்க்கு ஆ வெளியே ஸ்போர்ட்ஸ்லருந்தே நாங் ஸ்போர்ட்ஸ் முடிச்ட்டு காலேஜுக்கு வந்துட்டோ ஆ ஈவினிங் ஒரு எட்டு மணிக் எ ஆ ஒரு ஆறு ஆறு ஏழு ஏழுக்கெல்லா வந்துட்டோ
ம்
பட் வந்து ஆ சீனியர் பசங்க வந்து வெளிய பொய்டாங்க எதோ ஃபங்சன்னு க இருக் ட்ரீட்டுக்காக எனா நாங்க மேட்ச்சு ஜெயிச்சுட்டோ அ ஐன் வீன்னர் அடிக்கல ரன்னர் அடிச்சோ மொத்தொ நா அஞ்சு டீம் அஞ்சு காலேஜ்ல நாங்க ரன்னர் வந்தோ அதுனால தே ஃபீடு வெளிய வெச்சாங்க ஆ செர் பாத்துட்டு போனொ அவரு ஒருத்தருக்கு பர்த்ரே அந்த அன்னி அன்னிக்கு சோ அ அவுங்க வெளிய வ வ செரி படத்துக்கு போலான்னு வெளிய கூப்டாரு ஆ நாங்க வந்து மொத்தோ இருவத்தி ஏழு பேரு
ப்பா ம்
க்ளா க்ளாஸ் ஒ ஆ ஸ்போர்ட்ஸ்லந்த பசங்ளே இல்ல ஆ நாங்க ஆர்ஸ் ல இருந்த பசங்க எல்லா சேந்து நைட்டு ஒரு பத் பதினொரு மணிக்கு ஷோ பதினொன்ன பன்னெண்டு அது நைட் டைம்ல வருலோ அந்த டைம்க்கு போயிட்டோ காலேஜ் வ் காலேஜ் கட் அட் காலேஜ விட்டு நம்ம அந்த கேம்பஸ எகிரி குதுச்சி பஸ்ச திருப்பி நைட்டு சிப் டுக்கு நைட்டுக்கு வரவே இல்ல ஐ மீன் மதிய அ மார்னிங் நைட்டுக்கு தா மார்னிங் ஒம்போது மணிக்கு மேல தா நாங்க உள்ள வந்தோ
அவுங்க பாத்தாங்க எதுவு சொல்லியா
தெரியாதுல்ல நாங்க தா வந்து ஆமா தெரியாது அது எப்டி சொல்றது ப்ரண்ட்ல வந்து கேட்டு எல்லா இருக்கு கடைசீல வந்து ம மல அந்த மல அடிவார மாரி இருக்குல்ல நல்லா அந்த வயலு நம்ப அந்த மாரி ஒரு ஓப்பன் ஏரியா ஓபன் ஏரியா இருக்கு அந்த பக்கோ வலி போகறதுக்கு வழி இருக்கு சோ அந்த பக்கோ போயிடுவோ அது ஒரு ஏரியா சோ அப்படி போயி நைட்ல ஐ மீன் சீட்டு கூட இல்லாம தரையில இந்த உக்காந்துனு இருப்போல்ல பசங்கெல்லா அந்த மாரி தியேட் ருல இருவத்தேழு பேர் உக்காந்து இந்த நட்பே துணை படத்த பாத்தோ தேட்ருல்ல நைட் ஷோ அது அந்த நைட் ஷோ ஃபஸ்ட் எனக்கு அதா நைட்னா ஆமா ஆமா மிட் நைட் ஷோ
ம் நா நைட்ல எந்த ஷோவு பாத்ததில்ல ஆ நைட்ல இது பாத்துக்கிறே
ஆறர் படத்துக்கு போயிருக்கே ஆ பசங்களோடவே லீவ் டேஸ்ல சண்டே டேஸ்ல போயிருக்கே எத்தன மணிக்குனா ஒரு அந்த ஆர்ற மணி ஷோ இருக்குல்ல ஈவ்னிங்கு அந்த மாரி போயிருக்கே இந்த இட்டு ஏ அந்த மாரி படத்துக்கு நன்னு அதுக்கெல்லா போயிருக்கே பசங்களோட அதுகளெல்லா பயங்கரமா இருக்கு
ம் ம் ம் நைட் ஷோ நா கூட போன ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்ரிங் போனல்ல
ஆமா
அப்டியே பாத் பக்கத்துல அந்த இந்த மண்டபோ சீ பக்கத்துலயே ஒரு தேட்டரு திருப்புவு படதுக்கு போலான்னு நா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு பதினொன்ற மணிக்கு ஷோ ஷாட்டு அதுனால முடியல தூக்கோ டிக்கடெடுத்துட்டு உள்ள போயி பத்துன்னு தூங்கிட்டே ஆனா மூவியே பாக்கல இவ மட்டு கத்தி கத்தி ஏதோ பண்ணிருந்தானுங்க அது மட்டோ நியாபகோ
ஆ இது இந்த இந்த டைம் பாபிய இது பண்றதுக்காகல்லா கூட நானு போயிருக்கே இப்போ நா வந்து வேற ஏதோ ஒரு ஃப்ளைட்டு வேறக்கா ஊருக்கு போயிறப்போ ஃபிளைட்டு அது அங்க வந்து டிலே ஒரு எப்டி சொல்றது ஒரு ஆ ஹால்ட் ஹால்டிங் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க ஸ்டு கொஞ்ச நேரோ நிக்கோ ஒரு ரெண்டு மணி நேரோ நிக்க வேண்டியது கொஞ்ச ஏதோ ஃபால்டு இதுல அதுல அதனால அவங்க என்ன பண்டாங்க ஒரு அர மணி நேரோ வெயிட் பண்ணலா அப்டின் தோழி அது ஒன்னு டிலே ஆயி ஒரு நாலு மணி நேரோ ஆயிடுச்சி செரி நாங்க பக்கத்தின் த ஒரு இது மால் இருக்கு அங்க போயி ஒரு பட பாத்துட்டு டைம் பாஸ் பண்ணிட்டுருந்தோ அதெல்லா நடக்கு ரெகுலரா
ம் ம் ம் அப்போ அப்பல்லா ஜாலியாதா இருந்துருக்கீங்க நீங்க
அதுக்கு நம்ம அதுல போயி எல்லாமே இது முக்காவாசி சிங்கிள் சிங்கிளா போயி பண்ணத்தா அதிகோ நானு
ம்
காலேஜு டு வேற யூனிவர்சிட்டிக்கு போயி அவுங்க அங்க பாக்க ப பிரின்சு
ஹலோ குட்வினிங் ஃபேஸ்
கே ஆ கேங்கா போறது ரொம்ப கம்மி
ம் ம் ம்
கால் பண்ணுங்க போ கட் பண்ணிட்டு கால் பண்ணுங்க
ஆ